ஆ சொல்லு
வணக்குங்க
சொல்லுங்க
காபி எல்லா குச்ட்டீங்களா
அ இல்லங்க இனிமேதா வைக்கணுங்க
அப்டிங்களா சரி சரிங்க நானு நானு இனிமே தாங்க வைக்கணு
இனிமேதா வச்சு குடிக்கணுங்க ப பசங்க ஸ்கூல்ல இருந்து வர டைம் ஆச்சுனாதா
ஓ எந்த டைம்முக்கு வருவாங்க பசங்க
அ ஒருத்தருத்துங்க ஒரு டைமுக்கு வருவாங்கங்க அஞ்சு ஆறு அந்த மாரி ஆயிடும்ங்க
எங்க பாப்பா என்னைக்குமே நால்ரை மணிக்கு வந்துருவாங்க இன்னைக்கு என்னடன்னா ஃப்ரெண்ட்ஸுங்க வந்துட்டு அங்கேயே இருக்கிறாங்க ஸ்கூல்ல ஒரு அஞ்சரை மணி வரைக் நாங்க இருக்குரோ அதுக்கு மேல வந்து
கூட்டிட்டுப்போம் இல்லங்க இந்த டீனேஜ் பசங்க கிட்ட அ ஃப்ரெண்ட்ஸுங்களோட இது வந்து ஆதிக்க வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குதுங்க அவங்க வந்து பிரெண்ட்ஸ் என்ன சொல் சொறாங்களோ அததா வந்து கேட்டு நடந்துக்கணும்னு நெனைக்கிறாங்கங்க
ஆமாங்க ஆனா இவங்க சொல்லிட்டாங்க அஞ்சர மணின்னு எனக்கு தெரிஞ்ச அஞ்சு மணிக்கெல்லா ஸ்கூல்ல கு்ளோஸ் பண்றேன்ட்டு போன் வந்துருங்க
போய்டு ஸ்கூல்லருந்து அவங்களே தொரத்துனாதா இவங்க வராங்க
ஆமாங்க என்ன ஒரு தைரியம்னா அந்த ஸ்கூல்ல இருக்கற வாட்ச்மேனு எக்ஸ் மிலிட்ரி மேனுங்க எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தரு இல்ல அவரு எங்களுக்கு ரொம்ப குளோஸ் தெரிஞ்ச ஒரு பிரண்டோட பிரண்ட்ருந்தால எங்க பாப்பாவக்கு கொஞ்ச நடுவுல என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு பாத்துட்டு எமர்ஜென்சிசா போன் குடுக்குறது பேசுறது
ம் அப்போ பிரச்சனை இல்ல பிரச்சனை இல்ல அப்போ பிரச்சனை இல்ல
தைரியமா நடுவுல நீ உன்ன அனுப்பிட்டாங்கன்னா என்ன பாப்பா பண்ணுவனு கேட்டா அந்த அங்களுக்கு வந்து நா ஃபோன் பண்ணுறே உங்களுக்குன் சொல்கிறாங்க
அவ்வளவுளவுக் தைரியமா கொழந்த இருக்கும் போது நம்ம பயப்பட வேண்டிய தேவ இல்லங்க ஏ பயப்படாம இருக்கலா ம் ம்
அதனால தா சரின்னு விட்டுட்டேங்க சேரி இதுக்கு மேலல்லா அது மாரி பண்ண வுட முடியாது
கண்டிப்பாங்க பசங்க வளரும்போது நம்ம கொஞ்ச நம்மளோட கண்காணிப்புலே அவங்க வை இருக்கிறது தாங்க நல்லது
இன்னொன்னு உங்களுக்கு தேங்கா பால் சாத செய்யறது சொல்லட்டுங்களா நம்ம ஆ இஞ்சி பூண்டு பேஸ்ட் பிரியாணிக்கு எல்லால்லா வைக்கிறமோ அதெல்லா அப்டியே தாங்க வைக் கணு நம்ம அதுக்கு மொளகா தூள் போடுவோ சரிங்களா அதுக்கு பதில்லு நீங்க இதுல பச்ச மெளகா தாங்க
பச்ச மளகா யூஸ்
ஆமா அதே மாதிரி அ பிரியாணிக்கு நீங்க கல்பாசி போடுவீங்களா
கல்பாசி ஒரு சில சம் சமயத்துல போடுவேங்க ஒரு சில சமயத்துல போட மாட்டே ஏன்னா எங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு அதோட ஆ வாசன வந்து ரொம்ப பிரியாணிய டாமினேட் பண்ணுது அப்டின்னு நெனக்கிறாங்க
ஆனா அதுதாங்க எங்களுக்கு வாசன ரொம்ப புடிச்சிருக்குதுன்றதுனால அது போடுவேங்க இதுக்கு வந்துட்டு கொஞ்சோ மசாலா ஐ போட்டுட்டு ஆ லை ட்டா தக்காளி கம்மியா ஆட் பண்ணுங்க சும்மா ஒண்ணு ரெண்டு அவ்ளோதா வெங்காயொ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்ச மெளகா காரத்துக்கு அதிகமா யூஸ் பண்ணிக்கணுங்க ஏன்னா இதுல மொளகா தூள் போட மாட்டோ இது ஒயிட் கலர்ல தா இருக்கு ஆ இப்போ ஒரு அர கிலோ பிரியாணின்னா ஒரு தேங்காய அரச்சு நல்லா பால் எடுத்துக்கணுங்க
சேரிங்க
ஒரு ஒரு ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் அளவு தா அது பாலா இருக்கட்டு தண்ணி மிக்ஸ் பண்ணப்பாலு எல்லா சேத்துதா ஆ ப தண்ணி ஊத்துறதுக்கு பதில் அத ஊ
அது தாங்க நம்ப ஒண்ணுக்கு ரெண்டு வெ வைக்குறது தண்ணிக்கு பதில் தேங்கா பால் யூஸ் பண்ணிக்கணு
ஆமாங்க அது போட்டுட்டு நீங்க செஞ்சு பாருங்க இதே மாதிரிதா புதினா ஆ இதெல்லா போட்டுட்டு நம்ம கறி போட மாட்டோ கரிப் போட மாட்டோ தக்காளி சாதோ செய்ற மாரியே தா பட் தக்காளி ரெண்டு தா இருக் ஆமா தக்காளி அதிகமாகவே இருக்க கூடாது ஒரு கிலோக்கே ஒரு ரெண்டு தக்காளி தா இருக்கணு அப்பதா அது இதா இருக்கு புதினா நம்ம நெறைய போடணுங்க அ புதினா கொத்தமல்லி அது போடணு இன்னொன்னு முந்திரி போட்டு கோங்க இதுல கொஞ்ச நல்லா ஒரு பிடி அளவுக்கு நீங்க முந்திரிய ஆட் பண்ணிக்கோங்க
சேரிங்க
ம் வந்துட்டு சுக்கா அந்த மாரி ஏதாவது செஞ்சு வெச்சு பெஸ்லி சாப்ட்டு பாருங்க
அ நீங்க சொல்லும் போதே டேஸ்ட்டா இருக்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுங்க
ஆமாங்க ரொம்ப நல்லா இருக்குங்க டேஸ்ட் பசங்க வெறு சாதமே சாப்டுவாங்க அப்டி
அ அ அ எங்க ஊர்ல தக்காளி குருமா ரொம்ப ஃபேமசுங்க
சொல்லுங்க எனக்கு அது நானு ஒரு கேட்டு கேட்டு ரெண்டு மூணு முறகேட்டு வெச்சே அ
இட்லிக்கு வந்து ரொம்ப ஈஸியாவு இருக்குங்க இட்லிக்கு டேஸ்ட்டியாவு இருக்கு மத்த எல்லா சாம்பாரையு தெரியுமா இந்த தக்காளி குறுமா ரொம்ப ஈஸிங்க ஆ கொஞ்சோ தேங்கா எடுத்துக்கணுங்க தேங்கா கொஞ்சமா உங்களுக்கு நாலு பேர் யூஸ் பண்றீங்கன்னா ஒரு கொஞ்சொ தே பாதி தேங்கால பாதி எடுத்துக்குட்டா போது அர முடியில பாதி எடுத்துக் க்ட்டா போது
ம்
அ தேங்கா தக்காளி நாலு பொட்டுக்கல்ல பொட்டு கள்ள கொஞ்சோ சே கு ஒரு மூணு நாலு ஸ்பூன் சேக்கணுங்க
சரி சரிங்க
கசகசா இருந்தா கசகசா கொஞ்சோ சேத்துக்லாங்க கசகசா கொஞ்சோ ஒ ஒரு அ ஒ ஒரு பட்ட ஒரு பட்ட ஒரு லவங்கோ இல்ல ரெண்டு அதிகமா செய்ற மாதிரி இருந்தாங்க அது போட்டுட்டுங்க இஞ்சி கொஞ்சோ பூண்டு இஞ்சி ரொம்ப கொஞ்சமாங்க ரொம்ப ரொம்ப கொஞ்சமா
ஆ
இஞ்சியோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப டாமினேட் பண்ணக்கூடாது போட்டுட்டு ம் அதனால பூண்டு கொஞ்சோ சேத்து போட்டுக்லா போட்டுட்டு ஆ மொளகா தூள் தனியா தூள் எல்லாமே போட்டுட்டு நல்ல மிக்சில ச நல்ல நைஸா அரச்சிக்கிட்டு வெங்காயோ கொஞ்சோ நறைய போட்டா கொஞ்சோ நல்லாருக்கூங்க கடிச்சிட்டு அது சாப்றதுக்கு
ஓ
வெங்காயோ நல்லா நீள நீளமா கட் பண்ணி வெங்காயக்கா எண்ணெ ஊத்தி கடுகுப் போட்டுட்டு ஆஸ் அதுல அரைக்கிறதிலயே சோம்பு கொஞ்சோ மிக்ஸ் பண்ணணுங்க சோம்பு கொஞ்சோ ம் கசகசாஸ் சோம்பு பட்டலவங்கோ தேங்கா தக்காளி ஏலக்கா வேண்டாங்க
வேண்டாவா செரி செரிங்
பூண்டு
ஆ
அவ்ளோதாங்க இது எல்லாத்தியூ போட்டுட்டு மொ அ மஞ்ச தூளு மொளகாத்தூள் எல்லாத்தியூ அந்த இதுலேயே போட்டு அரச்சு ர்லாங்க தனி மொளகா தூளு தனியாத்தூளு எல்லாமே போட்டு மிக்சிலியே அரச்சிர்ணு
ஆ
அரச்சிட்டுங்க நல்லா ஒரு ரெண்டு வெங்காயோ நீள நீளமாக கட் பண்ணி வச்சுக்ணுங்க
செரிங்க
கட் பண்ணி வெச்சுட்டு எண்ணெ ஊத்திட்டு கடுகு போட்டுட்டு ஆ நல்லா ஃப்ரை பண்ணிட்டு ஃப்ரை நல்லால்லா வேணாங்க ஒரு சும்மா அந்த கண்ணாடி பதோ சொல்வாங்க இல்லைங்களா கொஞ்சோ உப்பு போட்டுட்டு அந்த கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதுக்கப்றோ இது நல்லா தண்ணி ஊத்தி கலக்கி ஊத்தி ஒரு அ ரெண்டு கொதி வ வரும்போது உப்பு போட்டு ரெண்டு கொதி வந்துச்னா கொ நமக்கே தெரியூ இல்லைங்ளா அது வ ரெடி ஆயிடுச்சுன்
ஆமாங்க
இப்ப ஆஃப் பண்ணிட்டு இட்லி சுட சுட இட்லி ஊத்தி இது வச்சு சாப்ட்டு பாருங்ளே
அவ்ளோ நல்லாருக்குமா
ஆ ஆமாங்க
செரிங்க கண்டிப்பா செஞ்சு பாக்குறேங்க ஏற்கெனமே செஞ்சிருக்கே பட் நானா நீங்க சொன்னதுக்கப்றோ எனக்கு திடீனு ஞாபகோ வந்துருச்சி இப்ப டிஃபனுக்கு தா மாவு போட்ல ஆனா எனக்கு நா கேக்குற டிஃபனுக்கு அரிசி ஊற வைப்பீங்கல்லியா
ஆமாங்க
கு டிஃபன்கு அரிசி எந்த ரேஷியோல ஊற வக்கிறதுன்றது எனக்கு தெரில
ஏங்க ஆ சொல்றங்க அதா இட்லி வந்து இட்லிக்கரைக்கிற மாதி ரி இருந்தாங்க இட்லிக்கூ தோசைக்கூ நாங்க ஒரே மாவு தா அரைக் கிறோ ஒரு சில எடத்துல சொல்றாங்க இட்லி மாவு இட்லி மாவு தனியா அரைக்கிறோ தோச மாவு தரிங்கியா அரைக்றோன்றாங்க நாங்க இட்லிக்கூ தோசைக்கூ ஒரே மாவுதாங்க ஆ மூணு டம்ளர் நாலு டம்ளர் புழுங்கலரிசிங்க நாலு டம்ளர் புழுங்கல் அரிசி ரெண்டு டம்ளர் பச்சரிசி அதுவூ இந்த இட்லி அரிசி வாங்கின் னா வந்து எதுமே போட வேணா ஆறு டம்ளரூ அதுவே போட்டு க்லா இட்லி அரிசியே போட்டுக்குறோ நாங்க எங்களுக்கு மத்ததெல்லா புடிக்கல அப்டின் சொன்னா இட்லி அரிசியே போட்டுக்லாங்க ஆறு டம்ளர் இட்லி அரிசிக்கு ஆ அப் ப ஆறு டம்ளருக்குங்க ஒரு டம்ளருக்குக் கொஞ்சோ அதிகோ உளுந்துங்க ஒரு டம்ளர் அந்த ஆறு டம்ளர்ல ஒரு டம்ளர் உளுந்துங்க கொஞ்ச அதிகமா கொஞ்ச சாஃப்ட்னஸ்காக கொஞ்ச அதிகமா போட்டுக்லாங்க ஒட்டு சும்மா ஒரு ஒரே சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு வெந்தய ஒரு கைப்பிடினா ஒரு அள்ளி போடுற அளவுக்லா இல்லங்க சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தய போட்டுட்டு அ நல்லா ஃபிரிட்ஜ்ல வச்சு கனுங்க வ வெந்தயத்தையு உளுந்தையு கழுவிட்டு ஃபிரிட்ஜல வெச்சிர்ணு அரிசி கழுவி தனியா வெச்சர்னுங்க
ஏங்க அது மட்டு ஃப்ரிட்ஜ்ல வெக்கணு
ஏனா உளுந்து வந்து நெறைய உபரி ஆகணுனா அ நல்லா அ பொசு பொசுன் வர னு இல்லைங்ளா அந்த ஸ்பஞ்சி மாரி வரு இல்லைங்ளா உளுந்து
ஆமா
அந்த மாரி வரணுனா ஃபிரிட்ஜ்ல வச்சுர்னுங்க இல்ல ஐஸ் க்யூப்ஸ் போட்டு அரைச்சிங்னா தா சூடாகாம மாவு வந் துதுனாதா உங்ளுக்கு இட்லி வந்து சாஃப்ட்டா வருங்க
ஏங்க நாங்க கடைல குடுத்து அரைக்கணு
அதுக்கு அதுக்கு கூட தா ஆமாங் இல்லங்க அங்க போய் அரைக்கும் போது அந் த சூட்டுக்கு இதுக்கு சரியா போய்டுங்க
ஓ கொஞ்ச சில்லுன்னு வரு அப்ப அரிசி மாவுலயே நம்ம போட்டு விட்டுர்லா
ஆமாங்க போட்ரலா ஆ கண்டிப்பா போட்ரலா ஆனா அவுங்க அ மிக்ஸ் பண்ணி குடுக்கறிங்ளா எங்க வீட்லயு நாங்க மிக்ஸ் பண்ண மாட்டோங்க நாங்க தனித்தனியா அரைக்கறோ
ஓ
அதனால வ எங்ளுக்கு நல்லா ஸ்பாஞ்சியா வருதா என்னனு தெரில நீங்க இது ஒரு டைம் ட்ரை பண் ணி பாருங்க அவுங்க ஐஸ் க்யுப்ஸ் போட்டு அவுங்க அக்ஸப்ட் பண்றாங்ளான்ட்டு அ சொல்லுங்க
நாங்க வந்து கொஞ்சமா ஊற போட போம்போது அந்த உளுத்த மாவு கம்மியா தா இருக்கு அப்போ அதுவே மிஷின்ல அப்படியே ஒட்டி குங்க
இல்லங்க எவ்வளவு ஊற போடுவிங்க
ஒரு முற ஊற போடும் போது ஒரு ஒன்ற கிலோ அளவுக் வருங்க
ஒன்ற கிலோ அளவுக்கெலா தாராளமா வ வருங்க நல்லாவே வருங்க நாங்க ஒரு கிலோ அளவுக்கு கூட அரைக்கறதில்லங்க எங்க வீட்ல
என்னங்க ஒன்ற கிலோன்றது என்ன அரிசி எல்லாத்தையு கலந்துதாங்க சொல்னுகிறே அப்டி உளுத்தம் பருப்பு மட்டு பாத்தா வெறு கால் கிலோ உளுத்
ஆமாங்க நா கால் கிலோ கூட இல்லங்க நாங்க நூறு உளுந்து போடறோங்க ஒன் ஒரு கிலோக்கு நூறு உளுந்துதாங்க போடறோ எங்களுக்கு கணக்கே ஆமாங்க ஆமாங்க எங்களுக்கு கணக்கே அதுதா ஒரு கிலோ அரி சிக்கு வந்து நூறு கிராம் உளுந்து அதுதா ஒரு டம்ளர் தா போடுவோ கால் கிலோ வாங்கினு வந்தாவே நாங்க ரெண்டு டைம் மூணு டைம் யூஸ் பண்ணுவோங்க
இப்போ பிரச்சன அதில்லைங்க நம்ம மொதல்ல உளுந்து மிஷின்ல போடும்போது
உளுந்து அந்த மாதிரி போட கூடாதுங்க அ அரிசியோடவே கூட சேத்தி போடுங்க நா சொல்றது ஐஸ் கியூப்ஸ் அப்டியே போட்ருங்கங்றே நாங்க தனியா அரைக்றதுனால தனியா ஊற வைக் கறங்க
சரி சரிங்க
அ அப்டியே போட்டு அனுப்பிடுங்க எங்க ஊர்ல இங்க மிஷின்லா கெடையா நாங்க வீட்லயே அரைச்சுக்றோங்க வீட்ல ஆமா கிரைண்டர்ல போ போட்டு அரைச்சுக்றோ அதனால நா தனியா ஊற வெக்கற நீங்க அப்டியே குடுக்கறதுனா அப்டியே குடுத்துக்கலாங்க ஒன்னு பிர
சரி சரிங்க அப்பனா பரவால்லைங்க எனக்கு அந்த விஷய தெரியாதுங்க வீட்ல அரைச்சா நல்லாவே வரு கிரைண்டர்
ஆமாங்க கிரைண்டர்ல அரைச்சிங்னா ரொம்பவே மாவு வந் து நீங்க ஒரு கிலோ மாவு அரைச்சிங்னாவே பதனஞ்சு நாளைக்கு இப்ப யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்க
ஓ
மாவு கொஞ்ச வந்து சேந்து வரும் கிரைண்டர்ல போடும்போது
ஓ ஒ
ஆ நாங்களு வேற இடத் இடத்துல கொடுத்து அரைச்சிருக்கோ அப்ப வந்து எங்களுக்கு இவ்வளலோ மாவு வராது இப்ப அதே அளவுக்கு இப்ப நா ரெண்டு டைம் ஊற வைப்ப வாரதுக்கு இப்ப ரெண்டு டைம் ஊற வைக்கிறயடடுத்துள்ள ஒரு டைம் தாங்க நா ஊற வைக்கிற
சரி சரிங்க சரிங்க எனக்கு அரிசிமா ஊற வச்சத எல்லா ஊற வைக்கிறதுக்கெல்லா சொல்லி் கொடுத்தீங்க ரொம்ப நன் றீங்க நா திருப்பி உங்கல அடுத்த கால்ல பேசுறங்க செரிங்க நன்றிங்க வச்சுறங்க